ஆ
ஆ கேக்குதாங்க
ம் கேக்குதுங்க
ம் என்ன பண்றீங்க
உங்க ஃப்ரண்ட்டு பேசுனாங்களா கேக்குதா
ஓ தூங்க போற தூங்க போறந்தா சொல்ட்டுருந்த ஆனா தூங்குற மாரி தெரியிலே ங்க
கால் பண்டீங்க மேடம்
டாங்க
இல்ல மேடம் அதா நீ கால் பண்ணிட்டீங்கல்ல மேடம்
என்ன பண்றதுங்க நா இப்பதா ஃப்ரீயா இருக்க நா எ இப்பதா கால் பண்ண முடியிது
ம் மேடம் இப்போ வந்து அந்த சந்தோ போனார்ல
ஆமா
அந்த என்ன அக்கானு தெரியுமா அவங்க
ஆ ம் ஆ அதா உங்ககூட ஒருவாட்டி ஃபோன் ரெக்கீயுஸ்ட் குடுத்துருந்தாங்களே ப்ரீத்தானு
ஓ, அவுங்களா
ஆமா அவுங்கதா
ஏ அந்த அந்த குண்டாவூர் பக்க பக்கத்துல இருப்பாங்களே அவங்கதான
ஆ‌ அவங்கதா அவங்கதா அன்னைக்கி கூட வந்து உங்கள சொன்னாங்கள இந்த மாரி எனக்கு புடிக்கவே இல்ல நீ இப்டி வந்துருக்றதுன்னு சொல்ட்டு
ஆ ஆ அவுங்க செரி எவ்ளோக்கு எவ்ளோக்கு பேச சொன்னாங்களா
டுவெல் கே ஆமா டுவெல் கே
கம்மியா எது இருக்கா
ஆமா ஆனா கூட அது ட்ரைவிங் ரோல் தா
ஆனா நல்லாருக்கா ஆபிஸ்சு
ஆபீஸ்ல்லா சொல்ற அளவுக்கு எதுவு இல்லங்க சொல்ற மாரி இல்லங்க
அப்ப எதுக்கு போனாங்க அவங்க ஒண்ணு புரியல திடீர்ன்ட்டு ஏதோ சேரனூனு சேந்துட்டாங்ளோ
இல்லங்க அவுங்க சேந்தாங்லா இல்லையான் தெரியில எனக்கு பட் வந்து ஆ அதா இன்ஸ்டூஷன்லந்து அனுப்பிருக்காங்கன் சொல்ட்டு இவுங்கல்லாம் போனாங்க பட் செலக்ட் பண்ணது அவுங்க ஒருத்தவங்கள மட்டுதா
அவுங்க வந்து அவன் நல்லா அவன் ஏற்கனவே செலக்ட் ஆகுப்ப அங்கயே அவுங்க கொஞ்சொ அதிக்மா கேட்டதால வந்து இதுவாயிட்டாங்க அங்க எது பண்ல
ம்
ஆ இங்க வந்து செலக்ட் ஆய்டாங்க ஏன்னா வீடு பக்கத்துலேயே இருக்குல அவுங்களுக்கு ஆ‌ இங்க செலக்ட் ஆயிட்டாங்க இங்க வந்து அவுங்களுக்கு நல்ல இது இருக்கு அவுங்களுக்கு ஏன்னா அவுங்களுக்கு எல்லாமே தெரியு ஏன்னா அவுங்க அக்கவுன்ஸ் டிபார்ட்மெண்ட் தா பண்ணாங்க
ஓ
அதனால தெரியு அவுங்களுக்கு எல்லா விஷயம்
புரியுது
நம்மளுக்கு அப்டி தெரியாதுல்ல மேடம்
ஆ அவுங்க எப்டி அவுங்க யூ ஜி முடிச்சுருக்காங்களா இல்ல பி ஜி பண்ணினு இருக்காங்களா
அவுங்க வந்து யூ ஜி தா பண்ணிருந்தாங்க யூ ஜி பண்ணிட்டாங்க இது கரசுத பீ ஜி
ஓ இப்பதா போட்றாங்க சோ என்னோட ஈடு தா
ம் இல்ல அவுங்க நம்மள விட பெரியவுங்க அவுங்க வேல தா செஞ்சினுருந்தாங்க அவுங்க ஏன் ஈடு போடுவாங்க அவுங்க அவுங்களே சொன்னாங்க
ஓ புரியுது புரியுது ம் ஆனா என்ன நம்ம கிரீடம் தா பாவொ
யாரு
நம்ம கிரீடம்
ஆ
அவுங்கதா பாவொ
ஏ மேடம்
ஆமா அவ்ளோ தூரம் போய்ட்டு ரிட்டன் வரும்போது இந்த ச இந்த சந்தூள் வேர நடக்க வச்சுட்டு காங்க
மேடம் அந்த கீழ அந்த ஃப்ரிட்ஜ்க் கீழயே போயிருந்திகன்னா வண்டி வந்திருக்கும் மேடம்
புரியுதுங்க அந்த அறிவு அப்போ இல்லங்க அவுங்களுக்கு
அவுங்களுக்கெல்லா அறிவு எதுல வச்சாங்கன்னே தெர்ல மேடம்
புரியுது புரியுது ஏ விடுங்க ஆமா அந்த கல்கி என்ன ஆனாங்க
புரியில மேடம்
இல்ல கடசியா நம்ம பேசிருந்தோல்ல அந்த விஸ்சு பையன் இருக்கான்ல்ல
ஆ சொல்லுங்க
அவ என்கிட்ட கூட கேட்ருந்தால்ல கல்கி என்ன கமிட்டா என்னன்னு இல்ல
ஆ
என்ன இச்சு
இதா மேடம் அது முடிஞ்சு போச்சு அவ்ளோதா பட்டாம் பூ ச்சி வந்து பட்டாம் பூச்சி பறந்துச்சு அவனுக்குள்ள
ஆ
திடீர்ட்னு ஒரு பொம் பொம்பல பட்டாம்பூச்சி வந்து அது எடுத்துன்னு‌ போயிச்சு விட்டுனு போயிச்சு
அச்சச்சோ
இங்கேருந்த பட்டாம்பூச்சி செடியில மாட்டிச்சு
ம்
அதெல்லா வந்து இது மெரி ஆயிடுச்சு கஷ்டமாதா இருக்கு
செரி விடுங்க விடுங்க எல்லா சரியாயிரு பட்டாம்பூச்சி தான பறந்துச்சு வேர எதுவு பறக்குலாள்ள
பட்டாம் பூச்சி பறந்தாலு பரவால்ல மேடம் பட்டாம் பூச்சி பறக்கும்போது இன்னோ இன்னொரு பட்டாம்பூச்சி விட்டுனு போயிச்சு புரியுதா உங்ளுக்கு
ஓகே ஓகேங்க இன்னா பண்றதூங்கள அவுங்கவுங்க விதிப்படி நடக்ரது ஒங்களுக்கு அந்த ஒங்க விதிப்படி அது கெடைக்கலனு இருந்திருக்கு போல
இதுக்கு இதுக்கு அவு வீ அவுங்க வீட்டந்தா ஸ்ட்ரிட்டு மேடம் புரியுதா உங்களுக்கு
புரில
அந்த அவுங்க இருக்காங்கள்ள அந்த கல்
ஆம மா
அவுங்க வந்து ஸ்ட்ரிக்ட் மேடம் யானா அவுங்க வீட்ல இருந்துட்டு அவ அப்பா ரொம்ப ஸ்ட்ரிட்டு அப்டி இருந்து பண்றாங்கன்னா ஒன்னு புரிலியே
எனக்கு தெரிஞ்சு அவுங்க பண்றது கன்ஃபாமா அவுங்க உங்கிட்ட சொன்னாங்களா அவுங்க வாயால சோ அவுங்க எதுனா ரி எதுனா உங்களுக்கு தெரியுமா நீங்க பாத்துருக்கீங்ளா
இல்லங்க மேடம் பாத்துட்டே மேடம் நா ஒரு வாட்டி பாத்துட்டே
அவுங்க அவுங்க வந்து சாட்டிங் பண்றத வச்சு நீங்க பேசுறீங்க
ஆமா மேடம் அவுரு வந்து பாத் அவுரு வந்து எப்டின்னா இது அவுங்களுக்கே அவுரு பெங்களுர்ல இருந்து வந்துட்டார்னா ஏன்னா இவுங்க எங்க குடும்பமே பட்ஜெட் சொல்லிருந்தாங்க கேள்வி போட்டேங்க விசாரிச்ருந்தாங்க அதனால தா வந்து நல்லா வந்து அது தா நம்ப சார் இருக்காருல
ம்
அதனால தா வந்து அவுங்களுக்கு வந்து இது பண்றாரு அவுங்களுக்கு வந்து ஏற்கனவே அவுங்க அப்பா வந்தது ஒரு சி ஏ எதோ பண்ணிருந்தாரு போல எதோ ஒரு பிசினஸ் மேன் எனக்கு அப்ப தெரியவே இல்ல இப்பதா எனக்கே தெரியு
ம் ம் புரியிது புரியிது சே தட்டிவுடுங்க அது முடிச்சிட்டு அது தா முடுஞ்ச்சு அது கத அந்த இன்ஸ்டூஷன்ல லவ்வு தொடங்குச்சு இந்த இன்ஸ்டூஷன்யே முடிவடைந்து விட்டது ம்
அதாங்க ஒங்க பேர் என்னது சுர்ட்ட சுர்ட்ட முடிய இருக்குல்ல அவுங்க பேர் என்னது ம் சந்தனா அவ பேரு
இ ஆ ஆமா சார்
ஆ அவுங்கதா மேடம் என்ன ரொம்ப டிஸ்டப் பண்ணுவாங்க வந்து நோண்டிக்கினே இருப்பாங்க
இல்லங்க அவுங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க வந்து அவுங்ளோட ரொம்ப க்ளோசஸ்ட்டு பெர்சன் கிட்ட நீங்க லைட்டா பேச ஆரம்பிச்சு அவங்க உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச் சாங்கள ரொம்ப வந்து வழிஞ்சிக்கிட்டு அது அவுங்ளுக்கு புடிக்கல சோ வந் து அவங்க வந்து நோன்ட ஆரம்பிச்ட்டாங்க மத்தவங்க யாராச்சு கிட்ட பேய் நோன்டுனாங்ளா இல்லல்ல
இதுதா மேடம் அவுங்க பின்னாடி அவரு இருக்காரு அவுங்களலா நோன்ட்ல
இல்ல இல்ல அவங்க வந்து அங்கியு பேய் நோண்டி நோண்டுவாங்க அவுங்க வந்து ஏ ஏனா வந்து அங்க அந்த அவுங்க வந்து டிசைனர் அவுங்க வந்து நம்ப இவுங்க வந்து நம்ளுக்கு டானி மட்டுந்தா சோ வந்து அவுங்கள அவுங்ளால நோண்ட முடியாது அதனால வந்து ஆ மத்தபடி ஒரு சில டைம்ல திட்டிருக்காங்க இவுங்ள அது அவுங்ள வச்சு திட்டிருக்காங்க பட் வந்து அது ஏற்கனவே வந்து சார்க்கு வேற ஃபுல்லாவே தெரிஞ்சிருச்சு சார்க்கு எப்பத்துலேந்து தெரியு அது அப்டியே ஓப்பனா எங்ககிட்ட சொல்ட்டாரு என் என்கிட்டயு ஸ்வேதா கிட்ட மட்டு சொன்னாரு அவரு வேற யார்கிட்டயு சொல்ல அவரு என்ன அவர் கண்ண பா அவரு என்ன பாத்து சிரிச்சாரு நானு அவர பாத்து சிரிச்சிட்டே ஆ தெரிதுன் சொல்ட்டு அதுதா நாங்க நெனைக்கிறோ அவுங்க
ஹாய் ஹவ் உங்குளுக்கு எப்டி சொ சொன்னாரா அவரே டேரக்டா சொல்ட்டாரா
அவுங்களுக்கு சொல்லல எங்குளுக்கு மட்டுந்தா சொன்னாரு அவரு வந்து இத மாரி திருட்டு வேல பண்றீங்கன்னு மட்டுந்தா சொல்லினே இருந்தாரு ரு எதோ ஒரு வேல நடக்குது நீ பண்ணுமா நீ பண்ணுமானு சொல்ட்டு மெரட்டினு இந்தாரு அவள பாத்து நானா சொன்னே நீ நீ ஏன் பயப்பட்ற நீ என்னா தப்பா பண்ற நல்லாதா கேட்ட அவள அப்போ எனக்கு புரியில இப்பதா புரியுது அப்போ அவர் பண்ணது கரெட்டுனு அவுரு வந்து எங்ககிட்ட வந்து பேசிருந்தாரு தனியா நாங்க பேசுனோ நானு அப் நானு நம்போ சோவு அப்ப வந்து பேசினே இருக்கும்போது ஆ இன்னாது ஏ ஏன் சர் அப்டி பண்றீங்க அவ் அவங்கள மெரட்டாதீங்க சார் ன்னு சொல்ட்டு சொன்னே நா சொல்லிருக்கே ப தப்பு பண்ணாதான பயப்பட்ணு தப் பண்ணாம நீ எதுக்கு பயப்பட்ற சொல்ட்டு நா கேட்டேன்னு சொல்ட்டு சொன்னதுக்கு இல்ல அவ பண்றா அதுனாலதா நா மெரட்றே உனக் உங்குளுக்கு தெரியாதானு சொல்ட்டு எங்கள பாத்து சிரிச்சிக்கினே கேட்டாரா ஒன் டே ஓ தெரியாதா தெரிலியே நீங்க சொல்லுங்கன் சொன்னாரு எனக்கு தெரியு எங்க நடக்குது ஏது நடக்குது பின்னாடி நடக்குதா எங்க நடக்குன் சொல்ட்டுன் சொன்னாரா ஓ அப்டியா பின்னாடியா ஆ சேரி நீங்க சொல்றது எனக்கு புரிது என்ன அவங்க சொல்றது உங்குளுக்கு புரியுன் நெனைக்கிறேன்னு சொல்ட்டு நா சொன்னே அப்பதா சொன்னாரு வய்சு கோளாரு இதெல்லா இப்போ இதெலா தேவலாத வேல இதுக்கு மேல இதுல லைஃப்ல நெறய இருக்கு அதுனால் தா நா மெரட்றேன்னு சொல்ட்டு சொன்னாரு
ம்
அவரு ப்ரொடெக்ட் பண்றேனா
செரி
என்ன பண்ணி என்ன ப்ரயோஜன இருக்கு
நா மட்டும் எதுக்கு தேவயில்லாத பண்ணனு எதா இருக்கா
புரியில
நம்ளுக்கு தேவ இல்லாத கத
ஆமாங்க சேரி ஓக்கே பாய்ங்கடா